வணக்கம் எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லாவே கேக்குது எப்டி இருக்கீங்க நீங்க நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது என்ன சாப்டீங்க மதியோ
மதியோ பிரியாணி சாப்ட்டோங்
சூப்பர் சூப்பர் சூப்பர் மதியம் பிரியாணியா ஹோட்டலா வீட் வீட்ல சமச்சுதா
இல்ல வீட்லதா நாங்க செய்வோ மோஸ்ட்லி
வீட்லதா செய்வீங்களா நல்லது நல்லது நல்ல பழக்கோ நா நாங்க கிரிக்கெட்ல விளான்னோ அவங்க ஜெயிச்சு காசு எடுத்துன்னு போயிட்டு நாங்க ஹோட்டல்ல போயிட்டு சாப்ட்டு வந்தோ அங்க இருந் எல்லா சிக்கன் ரைஸ் எல்லாரு எல்லார் சாப்ட்டு வந்தோ மழைய மழை ல நனஞ்சு போயிட்டு நாங்க அங்க போய் சாப்டு வந்தோ
சேர் சேரி இன்னைக்கு வந்து யோகாருவோட க்ளா இதுவு டே
ஆ ஓ
யோகா டே அது நாங்கே ஜாயின் பண்ணிருக்கோ நீ வா ஆமா அது ஆன்லைன்ல தா ஜாயின் பண்ணிருக்கோ எங்ளுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃப்ரீயாவே நடத்துறாங்க அதுக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேட்லா குத்தாங்க ஃப்ரி
ஆ இன்னிக்குதா ஜாயின் ரொம்ப நாள் ஆகு தா ஜாயின் பண்ணி இல்ல எப்டின்
இல்லல்ல இன்னைக்குதா ஜாயின் பண்ணோ
இன்னைக்கு ஜாயின் பண்ணி இன்னைக்கே ஸ சர்டிஃபிகேட் குடுத்துட்டா
ஆமா அது நாங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணதுனால இன்னக் கி யோகா டேன்றதுனால எங்களுக்கு அது சர்டிஃபிகேட் குத்தாங்க ஆமா ம் அதுவு அதுவு அது வந்து வேல்ட் லெவல்ல ஒன் க்ரோர் பீப்பிள் அதில் ஜாயின் பண்ணிருக்காங்க
சூப்பர் சூப்பர் சூப்
நறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க ஒன் லாக்கு ட்வெண்டி நைன் க்ரோ ஜாயின் பண்ணிருக்காங்க அதுனால் நாங்களு இதுல ஜாயின் பண்ணதுனால எங்களுக் சர்ட்டிஃபிகேட் வந்தது அதுவு அந்த க்ளாஸ் வந்து ந நல்ல யூஸ் ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கு இன்னைக்கு பஸ் ஆ ஆ இன்னைக் ஃபஸ்ட் டே ஃப்ரீயாவே சொல்லி குடுத்தாங்க நல்லாருந்த
நல்ல விஷயோ நல்ல விஷயோ நல்ல விஷயங்க
அது இன்னக்கு தந்தையர் தினம் வேற
அது நீங்க என்னனா நீங்க அதுல போன்ல உங்களுக்கு இந்த இந்த பீப்டி மினிட்ஸ் இது பண்ணோ பை ஷ்ப்ஸ் பண்ணோ அந்த மாரி
ஆமா சொல்லி தராங்க ஆமா சொல்லி தராங்க அவுங்களே
அவுங்களே சொல்லி தருவாங்களா இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடில்லா வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆ ஆப் லா தா சொல்லுவாங்க இது பைவ் ஸ்டெப்ஸ் பண்ணோ இது அஞ்சு
இல்ல இல்ல இது வந்து அவுங்ளே ஒர்க் அவுட் பண்ணி அவர் மாஸ்டரே சொல்லி தராங்க
ஓக்கே ஓகே அது எப்டின்னா வீடியோவா எடுத்து பண்ணுவாங்களா இல்லனா எப்டி நீங்க பண்றது அப்டிங்களா ஓக்கே ஓக்கே உங்க யூஸ் ஃபுல்லாய் இருக்கா
புறா கிரி பைஸ் ச்சி பீஸ்ல நெறய சொல்லி குதாங்க யோகாசனம் சொல்லி கொடுத்தாங்க அதுல கொஞ்சோ நெறய சொல்லி் குடுத்தாங்க இன்னைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது அதே போல ரெகுலரா ஃபஸ்டே போர்டீன் டேஸ் கொஞ்சோ ஃப்ரீ அப்புறமு ஃப்ரீதானக்ஷ ஆனா கொஞ்சோ ஃபோட்டீன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்டி எக்ஸு இது பண்ணி எக்ஸ்டெட் பண்ணி போயிடுவோ
அப்டிங்ளா அதுக்கப்ரமா எப்டி உங்களுக்கு இல்ல பே பண்ற மாரி இருக்கு
இல்ல இல்ல அ ஃபுல்லாவே ஃப்ரீ தா நம்ம சிக்ஸ் மந்த் பண்ணாலு ஃப்ரீ தா
அப்டிங்கா நல்ல விஷயோ நல்ல விஷயோ நல்லதுங்க உங்க உடல்நலத்துக்கு ஆரோக்கியதுக்காக நீங்க போயிட்டு யோகா சேந்திருக்கே ரொம்ப நல்ல விஷய
ஆமாம்மா
இப்போ வந்து என்னென்ன டைமிங்கு நீங்க போறதூ
அப்டிய லா இல்ல அவுங்க வந்து டைம் டைம் வந்து அவுங்க குடுத்துகறாங்க அந்த டைம் வந்து ஒரு ஆர்றேல இருந்து ஏலே கால் வரியோ அப்டின்னு ஏல்
மார்னிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் ரெண் இது வல்லியமா அம் அதாது மார்னிங் என்ன டைமு ஆர்றைல இருந்து ஏழு மணி வரை
மார்னிங்கா ஆ மூணு டைம் குத்துறாங்க மார்னிங் ஆர்றைல இருந்து ஏழேக்கால் வரையு அப்பறம் ஏல்ரையில இருந்து எட் கால் வறையு அப்பறம் எட்றைல இருந்து ஒன்பதே கால் வறையு
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப நீ அப்டி அது மூணுத்தியு நீங்க கட் டைமுக்கு கெளம்பி வரனு ஏன்னா எதுல விட்டாலு அவங்க கேள்வி கேப்பாங்களா
இல்ல ஒண்ணுத்துல கலந்துங்கன்னா போது அதேதா திரியு ரிப்பீட் ஆகு ஒரு நாளைக்கு அதனால ஒண்ணு செஞ்சா போது
ஆ ஓகே ஓகே அதாது அவுங்க மூணு முற நடத்துறாங்க அத நீங்க ஒரு முற பண்ணீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே மூணு செட் ட்டு அத தா
ஆமா
ஓகே ஆனா அவுங்க வந்து அந்த என்னன்னா அதோட என்ன நோக்க அதெல்லா சொன்னாங்கள இது வந்து என்னா மார்னிங் நீங்க காலையில பண்றீங்கன்னா காலையில பண்ற யோகாவ வந்து நீங்க சாப்பிடாத பண்ணணு இது இந்த இந்த மாரி இ சாப்பிட்டு முட் ஒரு ஒரு ஜிம்முன்னா என்னன்னா முட்ட அந்த மாரி சாப்பிடுவாங்க
அது வந்து ஜிம்முக்கு யோகாக்கு வந்து அந்த மாரி கெடையாது யோகா வந்து கால நம்ம நம்ம காலையில எட்டு மணிவரையு எதுமே எத்துக்க மாட்டோ டீ காபிய‌ தவற அதனால ஆ
ஏன்னா நால்லா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சர மணிக்கே கூட சாப்ட்ருவ அந்த மாரி எனக் இருக்கு சுச்சுவேஷனு அதனால இப்போ ஆ ம்மா ந சாப் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நாள் த்தர மணிக்கு நாலு முக்காகு இப்பவே ரெடி ஆகிடணு சாப்பாடு அதனாலதாப்
சீக்கிரோ ரெடி பண்ட்ருவாங்களா
ஆமா அவ்ளோ சீக்கிரோ ரெடி பண்ட்ருவாங்க அதனால சாப்ட்டு போயிடுவனால எங்களுக்கு எதுவு தெரியாது அதனால சாப்ட்டு கூட நம்ம யோகத்தில கலந்துக்கலாமா எப்பிடின்னு கேட்குறோ உங்க்கிட்ட
ஆ அதெல்லா ஒண்ணு இல்ல யோகால அதெல்லா கலந்துக்கலா ஆனா மோஸ்ட்லி வெறு வயித்துல கண்டு கலந்துக்குறது நல்லது
ஆ ஆ ஓகே ஓகேங்க ஆனா சாப்பிடாத கலந்துகிண்ணா
தா சாப்பிடாம டீ ம டீ மட்டு குடிக்கலா டீ காபி மட்டு தண்ணி குடிக்கலா
அ அந்த மாரி எதாச்சு இன்ட்டடோக்ஸன் எதாச்சி சொன்னாங்களா உங்ககிட்ட எது
அந்த மாரிலா எது சொல்லல அவுங்க ஏன்னா அவ்ளோ காலில யாரு சாப்பிடமாட்டாங்க அனால நாங்க ஆ யாரு மோஸ்ட்லி சாப்பிடமாட்டாங்க அதனால அதான பத் த்தி சொல்ல நாங்க அந்த மா சொன்னாங்கன்னா டீடேல் உங்களுக்கு சொ சொல்றே
ஆ சேரிங்க நல்ல விஷ்யோ நல்ல விஷ் ஷயம் ஏன்னா எனக்கு தெரியாது அனால தெ தெரிஞ்சி உங்ககிட்ட ந தெரிஞ்சுக்கலா அப்பிடின்னு உங்ககிட்
அப்பிடிங்களா சேரி சேரி ம் சேரி சேரிங்க ரொம்ப நல்லது
நல்ல விஷ்ய சொன்னீங்க யோகா எப்போ சந்தது வேற நீங்க இ அதுக்கப் ப்றோ உங்ளுக் க்கு எனக்கு இந்த மேரி நெறைய இந்த கரத்தா இந்த மேரி உங்களுக்கு பண்ணணு இந்த சிலம்போ அந்த மேரில்லா பண்ணுவாங்க அந்த மேரி உங்க டைம்ஸ் பின்னான்னு உங்களுக்கு ஆர்வம் ஏதாச்சி இருக்கா
இல்ல கராத்தாலா இ வ அப்பிடின் நான் என்ன இல் கராத்தெல்லா
ஆ ஏன்னா இப்பகிறவங்க எல்லாருமே ஆ பெண்கள்தா இதுக்கு எல்லாத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்க இல்லை முக்கியத்துவமா அதுக்குதா ஆர்வம் காட்டுறாங்க
ஆமா ஆமா
அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்வம் இருக்காங்க கே
அது மாதிரி இருக் கு இருந்து ஆனா கத்துக்க இப்ப கத்துக்க முடியாதே அப்படின்னுதான் வெளியே அதுக்கு வெளியே போனும்
ஆமா ஆமா கண்டிப்பா வெளியிலதான் போனோம் அதனால உங்களுக் ஆ ஆஅப்படிங்களா ஓகே ஓகே இல்ல ஆனா உங்களுக் ஆர்வம்ன்னு ஒன்னு இருக்கு
ஆ இருக்கு இருக்கு எனக்கு எல்லாமே கத்துக்கணும் ஆர்வம்இருக்கு நம்ம எல்லாமே கத்துக்கணும் எதுன்னு தெரியாதுன்னு சொல்ல கூடாது என் எஸ்
அது நல்ல விஷயங்க அதனாலதான் கேக்குறேன் எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ஆண்களை விட பெண்கள் தான் மிக மிக ஆரம்போ இருக்கு வண்டி
ஏனா எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுலருந்து கோலம் போடவே தெரியாது ஏனா எங்க வீட்டுல கோலம் போடதான் விட்டதில்லனே
அப்டிங்களா
வீட்டுக்கு வந் து ஒரு மூணு வருஷமோ போடல அப்போவும் எனக்கு தெரியாது அது கப்றோம் போட்டுதான் ஆகணும்னு ஒரு சுட்டுவேஷன் வரும்போது நான் யூ டியூப் பாத்து கத் கத்துக்குறேன் அப்போ அந்த மாதிரி நம்ப ஒன்னும் க நம்ப கத் கத்துக்கறது தான் நல்லது இப்போ நல்லா பெரிய பெரிய கோலமா போடுறோம்
அதாவது அ நானும் நான் படிக்கறப்போவும் பாத் திங்கன்னா பத்தாவதுல வந்து நா பத்தாவது படிக்கிறப்போ வந்து நா கிளாஸே அந்த அளவுக்கு போயிட்டு அட்டன்னே பண்ண மாட்டேன் அடிக்கடி லீவு போட் குடுவேன் எனக்கு ஒரு கணக்கு என்னா ஒரு மேக்ஸ் என்னன்ட்டு கூட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கோம் மேக் அதாவது மேக்ஸ் சொல்வாங்க அது மோஸ்ட்லி ஆ மேக்ஸு மேக்ஸு அப்பல்லா மே டென்த்து வரைக்கு மேக்ஸ்தா சொல்வாங்க லெவல்த்து டுவெல்த்து போனாதா அக்கௌன்சு அந்த மாரி சொல்லுவாங்க அதுனால மேக்ஸு என க்கு அந்தளவுக் என க்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எனக்கு கத்துக்கவு மாட்டே லீவ் போட்ருவே மீதி சப்ஜெக்ட்னா நம்ம படிச்சிர்லா ஆனா மேக்ஸ் அந்த மாரி படிக்க மு துல்ல அது நம்ம தெரிஞ்சுகனு அப்ப நம்ம போனாதா ஆமா தெரிஞ்சிதா போட்னு நீங்க மனப்பாட பண்ணி போட மு டியது அதுனால என்னால எல்லா சப்ஜக்டு நா படிச்சிருவே ஆனா மேக்ஸ் மட்டு என்னால என்னா பண்றது ஏதா பண்றது ஒன்னுமே புரியது ஏன்னா அப்ப வந்து எங்கிட்ட வந்து அ மொபைலு அந்த அளக்கு அப்பல்லா இருக்காது அதுக்கப்புறமாதா அப்பல்லா வந்து என்ன பண்றது இது எதும்மே ஒ ன்னுமே புரில அதுக்கப்றமா என்னா பண்ணே எங்க மாமான்னு ஒரு அவரு மொபைல் வாங்கி இதுல என்ன ஸ்டெப் போ ஸ்டெப் போனு ஸ்டெப் போனு எல்லா ‌யூ டூப் பாத்து கத்துகுட்டு ரெகுலரா க்ளாஸு போனவன விட நா என்னோட மார்க்கு தா அதிகமா இந்தது
ம் சூப்பர் சூப்பர் ம்
ள ஆர்வமா காட்டி அந்த யூடியூப்ல வந்து என்னென்ன நமக்கு கத் துக்கனுன் ஆர்வமா ரொம்ப எனக்கு ரொம்ப இது பண்ணிக்கின்னே
ம் ம் நம்ப தெரியாது எதும்மே இல்ல நம்பளே எல்லா கத்துக்லா
ஒரு இதுவுல மொதல்ல நமக்கு இருக்குறது ஆருமன்னு ஒன்னு இந்ததுன்னா எல்லாமே கத்துக்கலா எனக்கு அந்த மா எனக்கு அந்த கா அன்னைக்கி அன்னைக்கி அந்த மேக்ஸ்னா அந்த மாதிரி உள்ள போனோனா எனக்கு என்ன
உம்
அந்த கணக்கு முடியுற வரைக்கு அவ்ளோ இன் இன்ட்ரஸ்டா நா போட்டு போட்டு போட்டு போட்டு ஒன் மார்க்கு எங்க கேட்டாலு நா சொல்லுவே புக்கே குடுத்துட்டே நி என்ன வேனுனாலு கொஸ்டின் என்ன ஃபார்முலானாலு கேளு நா சொல்றே அப்டின்ட்டு எ வீட்டு எல்லாருமே ஒரு-ஒரு பாட நடுவு நடுவுல அவன் என்ன புக்கு இப்டி போட்டு டக்குனுலைனா அதெல்லா கேட்டானுங்க அது எல்லாமே நா சொன்னே அந்த மாதிரி நானு தரோவாயூ ஒரே மாசத் அதாவது ஸ்கூல்னா ஒரு வருஷத்துல பப்ளிக் வெப்பாங்கனா ஒரே மாசத்துல இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சு இது இது மேக்ஸு நா நல் கேட்டு எல்லாரோட நல்ல மார்க் எடுத்து அந்த மாரி நம்ம ஆர
உம்-உம்
சது
நாங்களு அப்டிதா
நல்ல ரிசல்ட்டொ கொடுக்கோ அதுல நம்ம நம்ம எல்லாரு போறாங்க எல்லாருமே பண்றாங்க அப்டின்டு நம்ம போனோம்மனா அதோட பலன் நமக்கு கெடைக்காத தெரியாது அரும நம்ம ஆர்வத்தோடு பண்ணாத அதோட பலன் ஆ ஆ ஆ
ம்ம் நானு அக்கௌண்ட்ஸு வந்து ப படி புரியல்ல அக்கோண்சுக்கு வந்து இன் சும்மா தெரிய தெரியாது பிளஸ் ஒன் பிளஸ் வந்து பயாலஜி மேக்ஸ் ஆனா அக்கோண்ஸ் வந்து காலேஜ் வந்துச்சு ஆ ஆக்கோண்ஸ் குருப்பே நா சுத்தமா இல்ல ஆன அக்கொண்ஸ் சுத்தமா தெரியாது ஆனா பஸ்டு எ இல்ல பஸ்டு போன்னே ஒரு குவாட்டலி எக்சாம் எமுத வச்சாங்க அதுலயு மார்க் கம்மியா எடுத்துட்டே அதுக்கு அப்றோ அப்றோ பிராக்டிஸ் பிராக்டிஸ் பன்னி பன்னி பன்னி சென்ட்டம் எடுத்தே கேக்குதுங்ளா பிராக்டிஸ் பன்னி பன்னி பன்னி சென்ட்டம் எடுத்தே நானு அந்த மாரி தாங்க நம்போ ஆ அந்த மாரிதா நம்போ ஆ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்தோ அதுல காட்டுனா கண்டிப்பா எல்லாத்முயற்சி செஞ்சா முடியும்ன்றது அதே போல எனக்கு ரெண்டாவது வருஷமு அ கொவாண்ஸ் வச்சி ம் அக்கௌண்ட்ஸ் வச்சி அதுலியு அப்பதா சங்ட்டமெட்
நமக்கான
சரி
நேரம் அவகாசம் முடிந்விட்டது
ஆ சேரிரி
ஆ அப்பிடிங்களா நீங்களா சேரிங்க